உங்களோட வாய்ஸ் கேக்ல நா கூப்ட்டுட்டே இருந்தே உங்களோட வாய்ஸ் நீங்க பேசறது எனக்கு
அடடா ஆ ஆ என்னாச்சின் தெரியலையே ஆ ஆ டவர் பிரச்சனையா எதுவு இருக்குமோ ஆ எனக்கேக்குது நீங்க பேசுறது
ஆ மே பி இருக்கலா
ம் ம் ம் காலையிலையு இப்புடிதா ஆச்சின்னு நெனைக்கிறே
அப்புடியா
ஆ நா பாட்டுக்கு தனியா பேசிட்டே இருந்தே ஆனா கால் கட்டானது எனக்கு தெரியவே இல்ல அ
ம்
சொல்லுங்க சொல்லுங்க
அப்புறோ நீங்கதா சொல்லணு சொல்லுங்க
என்ன சாப்ட்டீங்க என்ன சமையல் இன்னைக்கி
மார்னிங் வந்து தோச கொண்டுவந்தாங்க அத்த கடையில இருந்து மத்தியானத்துக்கு ஆ அண்ணா அண்ணா ஃபேமிலி வந்து சென்னையில இருந்து வராங்க என்னோட அண்ணா பேம்லியா எங்க வீட்டுல இருக்கங்க இப்ப வருவங்க டுவல் ஓ கிளாக் போல மத்யோ எ ஹஸ்பண்ட் பிரியாணி சமைப்பாங்க
ம் இன்னிக்கி செம சாப்பாடு போலயே
ஆஹ அவங்க பிரியாணி சமைச்சிப்பாங்க நமளுக்கு வேற எதுவு இல்ல வீடெல்லா தூத்து போடுதா அந்த வேல அதெல்லா தூத்து கிளீனா வெச்சாச்சு வீடல்லா
முடிஞ்சிருச்சு வேல இன்னைக்கு வேல முடிஞ்சிருச்சு ஆ சூப்பர் சூப்பர் வ அவுட்டிங் எங்கயு போறீங்ளா என்ன
ஆவுட்டிங்களா இல்ல அவங்களு மத்யோ கெளம்பிடுவாங்க நானே நானு எங்க ஹஸ்பண்ட்டு விருந்துக்கு கூப்ட்ருக்காங்க எங்க சித்தப்பா பேமிலி சென்னைக்கு வென்னஸ்டே கெளம்பறோ சென்னை போயிட்டு அங்க அவுங்க சித் தி வீடு பாண்டிசேரியில இருக்கு பாண்டி சேரிக்கு போயிட்டு
ம் ம்
ஒன் வீக்கு எப்டியா ஆவுட்டிங்குதா
சந்தோஷம் அப்பறம்
நீங்கயே இவ்ளோ நாள் மேரேஜ் பண்ணாம இருக்கீங்க
அதுவா
ம் இது உங்களுக்கு சொல்லன் தோனு விருப்போ இருந்தா சொல்லுங்க நா கம்பல் பண்ணல
அப்டி இல்ல அப்டி இல்ல நம்ம பர்சனலா பேசலா அப்டிகா அதுல வாட்ஸ்அப்ல பேசிக்லா
சேரி சேரி ஏன்னா இதுல் டாபிக் பேசனா அப்டியே கொஞ் நமக் நேர போகணூ தெரியாதா அதுனாலக்
ஆ ஹாங் சேரி சேரி பரவால்ல ஆ
எப்டி த எனக்கு என்னன்னா தனியாவே இருக்கணூ உங்களுக்கு போர் அடிக்கூ அத் கேட்டே
எங்க நமக்கு வேலையே சரியா இருக்கூ வேலயே முடிச்சுட்டு டெய்லி ரொட்டீன்ல போவ்வுன்ல என்னப
தேவையான அளவு உங்களுக்கு உங்களுக்கு போர்ட் போன அந்த அளவு சம்பளம் தர் தர்வாங்லா
ஆ எனக்கு சேலரி டென் தௌசண்ட்
அப்டியா ஒன் செகண்ட் ஒரே ஒரு நிமிஷோ ஒரே ஒரு நிமிஷோ ஒரே நிமிஷோ
ம்
ஆ ஹலோ அக்கா ஹலோ கேக்லக்கா
ம்
அ தீப் தீபிக்கா இல்லிங்ளா ஆ இங்க உங் குத்தியூர்லதா இருக்கே என்ன அவங்க வேலைக்கு போயிட்டா கோயிலுக்கு தர்ந்து ஐடியால தா இருக்காங்க அதூ லாஸ்ட்டா எவ்ளோ நாங்க ஒர்க்குக்கு இந்த மாசொ போயிட்டாங்கன்னா ஃபஸ்ட் மாச சம்பளத்துல வாங்கி தரலாம்னுலா ஒரு இது அவ்ளோலா முடியாது எப்டியூ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு செவன்டி தா கொடுப்பாங் இல்ல போலங் இந்த மந்து தா அவுங்களுக்கு ரெடி ஆகு பக்ரீன்ல ஆயில் இண்டஸ்ட்ரியில கேட்டுறுக்காங்க ஆ மாரி ஆ அபி இங்க வா ஆ ஹலோ ஆ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கே ஆ ஹலோ ஹலோ சிஸ்டர்
ஹலோ
ஆ நா உங்க குழந்துனாரு பேசுறே அவங்கதா வேற எதே ஒரு காலுக்கு போய்ட்டாங்க ஆ என்ன பண்றிக நா காலஜ்
என்னப்பா காலேஜா ஃபர்ஸ்ட் இயரா
ஆ பஸ்ட் இயர் தாங் சிஸ்
சந்தோஷோ எந்த டிபார்ட்மெண்ட் ஆ
சிவில் இன்ஜினியரி
சிவில்
சிவில் ஆமாம்மா
சூப்பர் எப்படி ஸ்ட்ரக்சர்ல்லா
நா ஏக்குனவே கூல்ல சிவில் தா படிப்பேங்
ஓ
அதனால மறுபடியும் இதுலயே சிவில்லே எடுத்துட்டுவன்டே இன்னூ காலேஜ் ஓப்பன் ஆகல இன்னூ ரெண்டு வாரோ ஆகூ
ஆமா எப்டியூ
சிவில்னாலே இது இந்தெனிங் ஆமா ஆமா இங்க இனு ரெண்டு நாளைக்கு கொஞ்ச லைட்டா ஆமா ஆமா கவுன்சிலிங் வந்துட்டு
ஆ ஆ எந்த ரேங்க்ல வரீங்கப்பா
பெறவு இன்மேதா பாக்கணு வருமான்னே தெர்ல
அ அ கவுன்சிலிங் போட்டறீங்கீங்க தான
ஆமா ஆமா போட்ருக்கே சிவி இன்ஜினியரிங் இதுல போட்டே ஆமா அது தேர்ட்டீன் வந்து ஒரு எனக்கு தேர்ட்டீன் தேர்ட்டீன் வந்து அ ரேங்க் லிஸ்ட் வருனாங்க
ஆ ஆஆ அ அப்டியா
உஹ
இந்த மாசோ இந்த இதுக்குள்ளே முடிச்சிருவாங்கன் நெனைக்கிறே இருவது தேதிக்குள்ள முடிச் சுட்டு அடுத்த மாசத்துல அட்மிஷன் போட்ற மாதிரி சொல்ருப்பாங்க
ஆமா ஆமா
அப்டி வந்துரு ம் சரி சரி வாழ்த்துக்கள் நல்லா படிங்க
அ நீங்க காலேஜா
அ இல்லப்பா நா வேல பாத்துட்டு இருக்கே
வேல பாக்குறீங்களா
ம்
ம்
சரி சரிப்பா சந்தோஷோ சுவரு நல்ல டிபார்ட்மெண்ட் தா அ அ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு நீங்க ஆர்கிடெக் அந்த மாரி எது ட்ரை பண்ணிருக்கீங்ளா இல்ல டேரக்டா சிவிலா
நா டேரெக்டா அந்த இது அ டிசைனிங் இன்டீரியர் டிசைனிங்பால ஆமா ஆமா
பெஸ்டா இருக்குந்தான
ஆமா
ஆ அது சூஸ் பண்லயா
நா வந்து இல்ல நா வந்து சும்மா இது முடிக்கது காண்டிதா இது பண்றே ஏதாவ்து கோர்ஸ் முடிக்கணுனு வேற ஏதாது எக்ஸாம் தா ட்ரை பண்ணுவே
அ அ இல்ல இதுவே பண்ணாலாந்தா
ஆமா இதே டிகிரி முடிச்சு வச்சிட்டு போலீஸ் சைட்ல ட்ரை பண்டு பண்ணலாந்தா இருக்கே போட்ஸ் இதுல ஆமா சிவில் பொறுத்தளவு ஆமா சிவில்தா இப்போ ப எல்லாரு சொல்லிதா எடுக்
இப்ப என்ன ஆயாச்சுன்னா எல்லாருமே என்ன பண்ட்டாங்க கம்ப்யூட்ரு கம்ப்யூட்ருனு கம்ப்யூட்டர் சைடு போயிட்டாங்க
ஆமா
டு உங்க செட்டு பேட்சுல ஆ இரு இன்ஜினியர்ஸ் வந்து கம்மியா தா இருப்பாங்க சிவில் அப்ப நம்ம எடுக்கும் போது அது கொஞ்சோ ஈஸியா இருக்கு நமக்கு வேக்கன்சி பெஸ்ட்டா இருக்கு ம் நல்ல சாய்ஸ் தா
ஆமா நா ஏக்கனவே ஸ்கூல்ல சிவில் எடுத்தனால இன்ம கொஞ்சோ ஈஸியா இருக்கு ஏனா ஸ்கூல்லயே சிவில் டிபார்ட்மென்ட் இதுல பேசிக்ஸ்லி இன்ஜினியரிங் தா ஆமா அதுனால கொஞ்சோ ஈஸி இது வேற படிச்சது எனக்கு ஈஸியா தா இருந்திருக்கு சிவிலு அதா நா மேக்சிமம் சிவில்லயே தா போ பாப்பே
அ அ அ சமச்சாச்சிப்பா ம் ட்ரை பண்ணுங்க நல்லா படிங்க எக்ஸாம் ட இதெலா அட்டன் பண்ணுங்க
ஆ சரி
ஆ எப்டியு ஒரு நாலு வருஷ ஆயிடுல்ல நீங்க டிகிரி முடி க்கறதுக்கு
ஆமாமா இன்னொரு நாலு வருஷோ ஆயிரு இப்பதான ஆரம்பிக்க போறே
ஆ மத்த படி நீங்க டென்த்து குவாலிஃபைட்னா டி என் பி எஸ் சி அந்த இதுலேயே ட்ரை பண்லா
ஆமா
ஏன்னா ஒரு அ அனுபவ தானே
ஆமா அதா
ம்
ட்ரை பண்ணனு எக்ஸாம் எல்லா ட்ரை பண்ணுன் தா வச்சிருக்கே
ம் நீங்க இப்பவே பிரிபேர் பண்ணணீங்கன்னா எப்டியு ஒரு நாலு வருஷத்துக்கு நாலு எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க
ஆமா
அப்ப நீங்க டிகிரி முடிச்சது உங்ளுக்கு அ நான் இன்டர்வியூ போஸ்ட்ல்ல அந்த இது வரு ஏ இ எக்ஸாம்ல்லா வருல்ல
ஆமாமா
டி என் பி எஸ் சி ல அது உங்ளுக்கு ரொம்பவே ஈஸியாவுருக்கு அது அட்டன் பண்றதுக்கு ம் நெறைய டீட்டெய்ல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க டெய்லி அப்டேட்ஸ் பாருங்க
ஆ
அது ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு
சேரி ஆமா எக்ஸாம் அட்டென் பண்ணனுன் தா இதுல இரு க்கே எக்ஸாம் அட்டன் பண்ணனுன் அடுத்ததுல இருந்து
பண்ணுங்க பண்ணுங்க ஏன்னா இப்ப குரூப் ஃபோர் வந்து சும்மா உங்களோட ட்ரைனிங்க்காக நா சொன்னது இப்ப ஆ அது டென்த் குவாலிஃபைடு இருந்தா போது தான
ஆமாமா ஆ
நாலு வருஷத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கெஸ் வந்துரு சரி இப்படிதா வரு அப்டிங்கிற மாரி இருந்துச்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு குரூப் டூ குரூப் ஒன் அந்த மாரி போலா ம் ரொம்ப ஈஸியா இருக்கு
இப்ப தான காலேஜ்
ம் ஆனா இ ப்பவே நீங்க அந்த ஆர்வத்த கொண்டு வந்தாதா உங்களுக்கு அப்ப ஈஸ் ரொம்ப இதா இருக்கு இல்லன்னா போர் அடிக்கு சில பேருக்கு போர் அடிக்கு அப்டின்னா இதான வரு அப்டிங்கற மாரி ஆயிடு அந்த ஒரு ஆர்வ கொறஞ்சு போய்
அ ஆர்வ இருக்காது அதுல
ம் அதுனாலஅப்படியே ட்ரை பண்ணுங்க ம் செரிங்கப்பா
நீங்க என்ன ஜாப்பு
நா ப்ரோசிங் சென்டர்லர்க்க
ஆ
ம்
என்ன கேக்குதா
ஆமா சண்டேல்ல அதா லீவு உம்
எந்தூர் சைபமே
ஊரு திருவாரூர் சைட்
திருவா
ம் நீங்க சென்னை சைடா கன்யாகுமாரி ஓ சரி சரி சரி சுப்பர் சுப்பர்
நல்ல நல்ல கண் நல்ல சூப்பராருக்கு
ஆ நல்லாருக்கு தம்பி இப்ப எடையில அங்கதா டூர் வந்தாப்ல
அப்படியா
உம் ஏதோ கண்ணாடி பலமா ஏதோ இருக்கு சொல்லி சொன்னாப்ல
ஒன் இயர் ஆகுது சூப்பர ருக்கு நா ரெண்டு வாட்டி போயிருக்கே
கண்ணாடி பழம் அப்றொ அந்த திருவள்ளுவர் செல தாண்டி வேற என்னாங்க உங்கூர் ஸ்பெஷல்
எங்க ஊரு வேறந்தா இது போல நெறைய ஃபால்ஸ் இருக்கு நெறைய இருக்கு ஹிட் அண்ட் ஃபால்ஸ் நெறையருக்கிங்க பிளாக் ராக் அப்டின்னு
ஓ
அதெல்லா மல சைட் வரு அப்டி அதெல்லா சூப்பரா இருக்கு இங்க அது அந்த ரெ ரெயின் டைம்லா போனொனா வியூலா சூப்பரா இருக்கு
ஆ
அதுக்காண்டியே போலா வர்லா கன்னியாகுமரி அதுக்காண்டியே வந்து க்க எல்லாரு விசிட் பண்ணலா ஆமா மா மாத்தூர் தொட்டி பால நல்லா ஃபேமஸ்ஸு
ஆ
அது ஒரு தொட்டி பாலோ அந்த பாலத்துல தண்ணி ஓடுறதுக்காண்டி ஒரு பாலோ லாங்குகார் இருக்கு நடந்து போகணு பாலத்துல நடந்து போலா பக்கத்துல சைடுல தண்ணியும் ஓடு அதுலயே அது சூப் சூப்பரா இருக்கு அங்க அது மேல ர்ந்து பாக்கும்போது அந்த வியூ கன்னியாகுமரி வியூ சூப்பரார்க்கு
ஓ
ஆமா புல்லா கிரீன்சா சூப்பரா
உம் வேற வேறென்ன ஸ்பெஷல்
ஓகே நெறைய ர்க்கு எனக்கு கோவில் ஆ இது சுசிந்தரன் சூப்பர் சுசீந்தரம் டெம்பிள் சிவன் டெம்பிள் சூப்பரா இருக்கும் அது ஆமா இந்து கோயில் அ அப்பற இந்த என்ன கன்னியாகுமாரி கிறிஸ்மஸ் அதிகொ கிறிஸ்மஸ் எல்லா சூப்பரா நடக்கு அது அதுவு ன்னா ரெண்டு மூணு இருக்குன்னா ஹிந்துனாலு எனக்கு அந்த அளவு எதுவு தெர்ல நெறையர்க்கு
சரி சரி சரி தேவா
நியூ இயர் கிறிஸ்மஸ்னா கன்னியாகுமரி சூப்பரா இருக்கு
ஓ
ஆமா எல்லா டிஸ்டிக்க விட சூப்பரார்க்குன்னு ஒரு இது சொல்லலா ஓக் ஆமா ஏன்னா அந்த இது குடி ஆமா அந்த இதெல்லா
மூவில காட்டுவாங்களா அது மாரி தான
ஆ அந்த இது சுனாமி வருமே ஒரு படத்துல அது போலதா பிஸ்மஸ் மேல அந்த குடி குடில் வைக்கிறது இங்க கொஞ்சோ ஃபேமஸ் நல்லா பெரிய பெரிய பெரிய பெரிய குடில் வைப்பாங்க இந்த சர்ச்சு இதுலயே சர்ச்சு சையிஸ்க்கே பெருசா வைப்பாங்க ஆ அது இதுன் ஆமா அதெல்லா பெருசா வைப்பாங்க அப்படி
செட்டு மாரி போடுவாங்க
ஆ செட்டு போல பெருசா இருக்கு அது பாக்குறதுக்கு அந்த கிறிஸ்மஸ் நைட்டா நியூ இயர் நைட்டா எதுக்கோ ஒன்னுக்கு எல்லாரும் போவாங்கல்ல பாதி சூப்பரா அப்ப வந்து அது அதுவே ஒவ்வொரு ஊர்ல பெரிய பெரிய ஊர்லலா அதெல்லா பெருசா பெருசா வை வைப்பாங்க சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு
ம் ம் ம்
ஆமா
எத்தன நாள் நடக்கும்
இது வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஆரம்பிச்சு நியூ இயர் வர அப்படி கண்டினியூஸா நடக்கு முன்னாடியே வச்சிருவாங்க ஒரு வாரம் இல்ல அது
ம்